வணக்கம் தம்பி
வணக்கோ நல்லாரிங்க சாப்ட்டீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா நீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கோம் தோளி சாப்பிட்டீங்களா தோளி
ஆ சாப்பிடாச்சு தம்பி நீங்க சாப்பிட்டீங்களா
சாப்டன் தோழி
சரி சரிங்க அங்க இங்க வந்து கொஞ்சு மழம் பெயறனால ஆ கொஞ்சு இதா இருக்கு உம் இன்னைக்கு என்ன தலைப்பு பத்தி பேசலாம்ப்பா
தண்ணி பத்தி பேசலாம் தோளி தண்ணீரின் அவசியம்
ஆ நிச்சயமா நிச்சயமா ஆ உங்கூருல எப்பிடி தண்ணீர் வந்து தண்ணீர் வசதி அதிகமா இருக்குங்களா இல்ல பற்றாக்குறையா இருக்குமா
எங்க ஊர் பாத்தீங்கன்னா கோடைக்கலங்களில் கொஞ்சு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படும் மிச்ச நாள்ல்லா கொஞ்சு பரவாள தோளி இப்ப தண்ணீர்னு பாத்தீங்கின்னா தண்ணீர் வந்து மனித வாழ்வின் ஒரு அடிப்படை தேவையாகும் தோளி
நிச்சயமா
கண்டிப்பா தோழி இப்போ தண்ணீர் இல்லாம உயிர்கள் வாழ முடியுமான்னு கேட்டா என்னது கண்டிப்பா வாழ முடியாது தோழி எந்தொரு உயிர் வாழனுனாலு என்னான்னு கேட்டீங்கன்னா தண்ணீர் இருந்தா தா வாழ முடியு தோழி மனிதர்கள் ஆகட்டும் விலங்குகள் ஆகட்டும் தாவரங்கள் ஆகட்டும் அனைத்தும் என்னாது தண்ணீர் இருக்கிறதுனால தா என்னது இயங்கு தோழி இப்ப மனித உடல் கூட பாத்தீங்கன்னா பெரும்பாலான அளவு என்னம்னா தண்ணீரால் என்ன நிரப்பப்பட்டுள்ளது தோழி மனித உடல்ல போல எழுவது பர்ஸ்டேன்ஸ் என்னது தண்ணீரால் நிரப்பப்பட்டிருக்கு தோழி அப்பறோ பாத்தீங்கன்னா உறவும் உணவு செரிமானத்திற்கு தண்ணீர் என்னது மிகவும் உதவுகிறது தோழி
கண்டிப்பாப்பா கண்டிப்பா இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அதே மாரிதா இங்க வந்து கொஞ்சோ தண்ணீர் சற்று பற்றாக்குறை இருக்கக்கூடிய ஏரியா தா ஆஹ் பத்து நாளைக்கி ஒரு தடவை அந்த மாதிரிதா வந்துட்டு தண்ணீர் வந்து வரு தண்ணீரை வந்து நிச்சயமா பாதுகாத்து செயலாற்றினால் மட்டுமே ஆஹ் எங்க ஊர்கள்ல வந்துட்டு வசிக்க முடியும் இப்பொழுதே பாத்தீங்கனா மாதத்துக்கு ஒரு முறை ஆஹ் வண்டியில் வாடகை தண்ணீர் வந்து வாங்கி ஊற்றக்கூடிய நெலைதா வந்து இருக்கு அதனால மழை பெய்ர காலங்கள்ல அல்லது அஹ் மற்ற காலங்கள்ல வந்து தண்ணீர் வந்து சேகரித்து வைத்து அஹ் மிகவும் அளவாதா வந்து பயன்படுத்தக்கூடிய நிலை வந்து இப்பொழுதே எங்களூர் உட்பட பல இடங்கள்ல வந்து வந்துருச்சு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்டின்னா நம்ம தண்ணீரை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம வந்து வீணடிக்க கூடாது இப்ப தண்ணீர் வந்து நம்ம அந்த வாட்டர் ப்யூரிஃபையர் அந்த மாரில்லா பயன்படுத்தும் போது அதிகப்படியான தண்ணீர் வந்து வீண் விரயமாகுது அந்த மாதிரி தண்ணீரை கூட நம்ம பிடித்து செடிகளுக்கு ஊற்றுவது அல்லது வேறு சில இடங்கள வந்து சுத்தம் செய்வதற்கு அந்த மா திரி வந்து பயன்படுத்திக்குவோ இல்ல அப்டினா நிச்சயமா தண்ணீர் வந்து போதாது அடி செடி வெலை குடுத்து வாங்க வேண்டிய ஒரு அவலநிலைதா இருக்கு அதனால இயற்கைய வந்து நம்ம பேணி பாதுகாத்தா மட்டுதா இயற்கை சார்ந்த ஆஹ் தண்ணீரும் வந்து மனிதனுக்கு வளம் நிரபியதாக இருக்கும்பா
கண்டிப்பா தோழி அருமையான கருத்து இது கடுமையான கருத்து இருக்க நீங்கள் நீங்க சொங்கள் சொன்னது நிச்சியோ உண்மை தோழி இப்போ பாத்தீங்கனா மனிதர்கள் மட்டுல்லாதா நீங்க சொன்னா மாரி இயற்கையில தாவரங்கள் வளருனது தண்ணீர் மிக முக்கியத்துவாய்ந்து தோழி இப்ப நாம் சாப்பிடக்கூடிய உணவுகள் அனைத்துனது தானிய வகைகள் அப்பறோ நெல் பயிர் வகைகள் தோழி இதுவர கூட நம்ளுது தண்ணீரு அவசியமாது தோழி இந்த விவசாயத் தின் அடிப்படை வந்து தண்ணீதாகும் தோழி இப்ப உணவு பொருட்கள் அனைத்தினது தண்ணீரயே சார்ந்துள்ளது தோழி நீர்நிலைகள் மனித மனித வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இது கேக்குதுங்களா
கேக்குதுங்க ஆனா நா பேசுறது எனக்கே திருப்பி கேக்குது
நீங்க பேசுறது கேக்குதா
ஆ தொடர்ந்து பேசுங்க பேசுங்க
ஆஹ் ஓகேங்க தோழி இப்ப வந்து மனிதவள க்கையில விவசாயோ பண்ணணுன்னு பாத்தீங்கன்னா ஆறுகள் குளங்கள் அப்பறோ ஏரிகள் இது போன்ற நீர்நிலைகளை நம்பி என்ன பண்றாங்க விவசாயோ பண்ணிட்டுறாங்க தோழி
நி ச்சயமா நம்ம வந்து என்ன பண்ணணு அப்டினா ஆஹ் இப்ப தண்ணீர் வந்து இயற்கையா குளங்கள் நீர் கடல் அந்த மாதிரி இடங்கள்ல வந்து இருக்கு அந்த மாரி நீர்நிலைகளுக் கு செல்லு போது நமக்கு தண்ணியினுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து நம்ம வந்து தேவையில்லாத குப்பைகள் அல்லது கழிவுகள வந்து நீர்நிலைகள்ல போடுறது அப்டி இல்ல அப்டினா நெகிழி பைகள வந்து பயன்படுத்துறது அந்த மாதிரியெல்லா இல்லாம் நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய இடத்த வந்து நிச் சியமா நீர்நிலை ல்ல நம்ம சுத்தமா வெச்சுக்கணு எந்த ஒரு கழிவு பொருள்களையுமே நம்ம வந்து அதுக்குள்ள வந்து போடக்கூடாது நம்ம பயன்படுத்தக்கூடிய நீர்நிலைகள சுத்தமா பாதுகாப்பது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய கடமையா நம்ம மேற்கொண்டு ஒவ்வொரு தரு அத பின்பற்றினா இயற் க்யூ வளமா இருக் கு நம்மளு நல்லா இருக்கலா
கண்டிப்பா தோழி செம்மயா கருத்து சொன்னீங்க பாத்தீங்கனா நம்ம அன்றாட வாழ்வில் நம் நடைமுறையில என்ன பண்றோ தினசரி என்ன பண்றோ தண்ணீர் பயன்பாட்டை வெச்சிருக்கோ தோழி இப்ப பாத்தீங்கனா வீட்டுல குளிக்கிறதுக்கு நம்ம தண்ணி தேவைப்படுது தோழி துணி தொவைக்க தேவைப்படுது தோழி அப்பறோ வீடுகள சுத்தம் செய்யணுனா அதுக்கும் நம்மது தண்ணீ தேவைப்படுது தோழி இப்டி நம் அன்றாட வாழ்வில் தினசரி நம்மது தண்ணீ பயன்பாட்டு அதிகமா அவ்ளோ தோழி கும் தண்ணீர என்னப் இன்னும் நம்ம சிக்கனமா என்ன பண்ணும் பயன்படுத்த வேண்டும் தோழி
நிச்சயமாப்பா நம்ம எப் அப்படி நம்ம பணம் வந்து நம்ம கையில இருந்ததுன்னா அத நிச்சயமா நம்ம வந்து வீண் செலவுகள் செய்ய மாட்டோம் அதே மாரிதான் தண்ணீரும் ஒவ்வொன்னுமே வந்து ஒவ்வொரு செல்வவளம் மிக்கது அத வந்து நம்ம என்னைக்குமே நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது பயிர்கள்ள வந்து நம்ம தண்ணி தம்பி நான் பேசுறது எனக்கு அப்படியே திருப்பி கேக்குதுப்பா உங்களுடைய ஆஹ் அலைபேசியில வந்துட்டு ஸ்பீக்கர் போட்டிருக்கீங்ளோ
இல்ல இல்லிங்க ஸ்பீக்கர் எல்லாம் கட்
பேசுறது இல்ல இதுல இல்ல பட் என்னன்னு தெரில ஆரம்பிக்கிறப்ப அந்த மாதிரி இல்ல இப்ப வந்து இல்ல ஹெட்செட் அந்த மாரி ஏதாவது பயன்படுத்துறீங்களா
இல்லைங்க்கா நார்மல் தான் பேசுறேன் பேசுங்க
ஓ சரி அம் சரி அதாவது வந்து நம்ம பாத்தோம் அப்டின்னா நம்ம பணத்தை வந்து எவ்வளவு பாதுகாப்பா வச்சிருக்கோமோ அதே மாதிரி இயற்கையும் அதே அளவு முக்கியத்துவம் குடுத்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கிறதுதான் வந்துட்டு வருங்கால சந்ததியினர் வந்து துன்பபடாம இருக்கிறதுக்கு ஒரே வழி நம் மா வீடுகள்ல வந்து குழாய்கள்ல தண்ணீர் பயன்படுத்தும் போது நிச்சயமா அளவான முறையிலதான் பயன்படுத்தணும் குழாய திருப்பி விட்டுட்டு தண்ணீரை வீணடிக்கிறது போர் போட்டுட்டு தண்ணீர் கீழ போக விடுறது அந்த மாதிரி எல்லாம் வந்து நம்ம பண்ண கூடாது தண்ணீர் வந்து மனிதனுக்கு மட்டுமில்லாம இயற்கை விலங்குகள் மற்றும் பறவைகளுக்கு சொந்தமானது அதனால நம்ம வந்து தண்ணீரை சிக்கனமா பயன்படுத்துவது தான் ஒவ்வொரு உயிரினங்களுக்கும் வந்து சாலசி றந்ததா இருக்கும்
கண்டிப்பா தோழி இப்ப பாத்தீங்கன்னா நறைய தொழிற்சாலைகள்ல கூட என்ன பண்ணுது தண்ணீர் இயங்குது தோழி இப்ப குளிர்பான தொழிற்சால எடுத்தீங்கன்னா ஃபுல்லா என்ன பண்ணுது தள்ளி தண்ணீரால தான் இயங்குது தோழி அப்புறம் தண்ணீரை வச்சு என்ன பண்டாங்க மின்சாரம் தயாரிக்க இருக்கிறாங்க தோழி நெறைய அனுமன் நெறய மின் மின்சார உற்பத்தி தண்ணீர வச்சு என்ன பண்ணாங்க பண்ணாங்க தோழி இப்ப மனிதர்கள் தாவரங்கள் மட்டு இல்ல நெறய விலங்குகளுக்கு என்ன பண்ணுது தண்ணீருங்கறது தேவப்படுது தோழி அப்பறோ பாத்தீங்கனா பறவைகளின் வாழ்விடமாஹவு தண்ணீர் அமைது தோழி இப்ப நறைய சரணாலயங்கள பாத்தீங்கனா பறவைகளோட வாழ்விடம் தண்ணீரால தா அமைந்துள்ளது தோழி அப்பறோ பாத்தீங்கனா இந்த மீன்களு என்ன பண்ணுது தண்ணீரால் தா உயிர் வாழுது தோழி இப்போ மீன்கள் தண்ணீர் இல்லைனா உயிர் வாழுமான்னு கேட்டா உயிர் வாழாது தோழி இப்போ பூமில இருக்கற நிலப்பரப்பில் இருக்கற விட அ தண்ணீர்ல கடல்ல என்ன பண்றது அதிகப்படியான உயிரினங்கள் வாழுது தோழி தண்ணீரை சார்ந்தே
நிச்சயமாப்பா அதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கனா நம்மள மாதிரியே தா பறவைகளுக்கு விலங்குகளுக்கு வந்து தாகமெடு டிக்கு அதனால தினம் தோறும் நம்ம வந்து உணவு உண்ணும் போது நம்ம காகங்கள் அல்லது குருவிகளுக்கு வந்து உணவு வைக்கும் வழக்கம் பண்டைய தமிழர்கள் காலத்திலருந்தே இன்னைக்கு வரைக்கு இருக்கு அந்த மாதிரி உணவு வைக்கும் போது ஒரு குவளைல வந்து நம்ம தண்ணீரு வெச்சோ அப்டின்னா நம்ம அருகாமையில் இருக்கக்கூடிய பறவைகள் காகங்கள் மற்றும் அணில்கள் வந்து நிச்சயமா அந்த நீர வந்து அருந்திட்டு போகு அதுவு வந்து இயற்கைக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு சேவை தா இங்க எங்களுடைய வீட்ல நாங்க தினமுமே ஒரு குவளைல வந்து தண்ணீர் வந்து வெச்சிருவோ காலைல இருந்து சாய்ந்திரோ வரைக்கி சிறு சிறு உயிரினங்கள் குருவி அல்லது மைனா அல்லது அணில் ஏனா எங்க வீடு வந்து தோட்டத்துக்கு பக்கத்துல இருக்கிறனால பல உயிரினங்கள் வந்து உணவு சாப்பிட்டு தண்ணீர் அருந்தி விட்டு போகூ அது வந்து நம்மள வாழ்த்திட்டு போகுன்றது கூட ஐதீகம் அது தெரியல ஆனா வந்து ஆ ஏதோ ஒரு உயிர் தாகத்த தணிக் கும்போது நமக்கு ஒரு மன நிறைவு வந்து ஏற்படூ தம்பி
கண்டிப்பா தோழி இப்ப வளந்து வரூ காலகட்டங்கள்ல பாத்தீங்னா நெறைய இடங்கள்ல காடுகள என்ன பண்றாங்க அழிச்சுடுறாங்க தோழி இப்ப மரங்களையூ என்ன பண்றாங்க அழிச்சுடுறாங்க தோழி இப்ப மழ மரங்கள் இருந்தா தா என்ன பண்ணூ மழை வரூ தோழி அதுனால காடுகளின் வளர்ச்சி என்ன அப்ட் இன்னூ நம்ம ஒ ஊக்குவிக்கணூ தோழி இப்ப அத்னால வீட்டுக்கு வீடு என்ன மரோ நடுறது என்ன பண்றாங்க விட்டுட்டாங்க தோழி முக்கியமா நகரங்கள்ல பாத்தீங்னா மரங்களின் எண்ணிக்கை கம்மி ஆயிட்டு தோழி இதனால காற்று மாசு அடைது மழை நீர் பற்றாக்குறை ஏற்படுது ஆ பூமி வந்து வறட்சி தோழி ஆ ம னிதர்களுக்கு நறைய இழப்புகள் ஏற்படுது பாதிப்புகள் ஏற்படுது தோழி அது மாரி இல்லாத மரங்கள என்ன பண்ணூ நட வேண்டும் மழைகள என்ன பண்ணும் பெற வேண்டும் தோழி
நிச்சயமாப்பா கண்டிப்பா நீங்க அருமையான கருத்துக்கள வந்து பகிர்ந்தீங்க இன்னொன்னு வந்து பாத்தோ அப்டின்னா நம்ம காடுகள வந்து வெட்டுறனாலதா தா நமக்கு ஆ ஆக்சிஜன் உள்ளிட்ட இது பற்றாக்குறையுமே ஏற்பட்டு நம்ம கொரோனா காலங்கள்ல கூட நம்ம வந் து நெறைய சிரமங்கள வந்து அடஞ்சோ அத்னால அந்த மாத்ரி எல்லா இல்லாம ஆ நடிகர் விவேக் அவர்கள் கூறியது போல பல்லாயிரக்கணக்கான மரங்கள நம்மனால நட முடியலைனாலூ வீட்டுக்கு மூன்று நான்கு மரங்களையாவது நட்டு அத வந்து நம்ம பாதுகாக்கணூ அத நம்மளுடைய சந்ததியருக்கூ சொல்லி குடுக்கணூ அதே போல நமக்கு தெரியாத சில விஷ்யங்களூ இருக்கு தண்ணீர் மட்டுமே அருந்தி பல நோய்கள் வந்து ஆ குணமாகின்றன அதுமே அதுமே வந்து சில மருத்துவ ஆய்வுகள் வந்து வெளியிட்ருக்கு டெங்கு முதலான நோய்களுக்கு வந்து மருந்துகள் பற்றாக்குறை இருந்தாலும் சரியான மருந்துகள் இல்லைனாலும் தொடர்ந்து மூணு லிட்டர் அல்லது நான்கு லிட்டர் வந்து அந்த காய்ச்சலின் போது ஆ குடிச்சோ அப்டின்னா அவுங்ளுடைய பிளேட்லெட்ஸ் ரத்தத்தில் உள்ளக்கூடிய பிளேட்லெட் ஸ் வந்து எண்ணிக்கை அதிகரிச்சத நாங்க கண்கூடா ஆராய்ச்சியிலேயே வந்து பாத்திருக்கோ பல வகையான நோய்கள தீர்க்கக்கூடிய அருமருந்தான இந்த தண்ணீர வந்து நம்ம பேணி பாதுகாப்போ நம்முடைய எதிர்கால சந்ததினரையூ நம்ம நல்லபடியா வாழ வெப்போ பல கருத் துக்கள தொடர்ந்து பேசியதற்கு நன்றி அடுத்த இணைப்புல இணைவோ தோழா நன்றி வணக்கம்
கண்டிப்பா தோழி நன்றி வணக்கம் தோழி